ஹஸக்லஜ்ஜ் என்ன பண்றீங்க ம் நல்லா இருக்கே நீங்க
ந நல்லா இருக்க உங்க குடும்பத்தில் எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரும் நன்றாக இருக்காங்க
சண்டே இன்னிக்கு எப்டி பண் எப்டி போலான் எப்டி போக போது
இப்ப போலா இன்னைக்கு மேச் இருக்கு டிஸ்டிக் வெளாற
அ ஆ ஓகே
காலம் பண்ணுவோ பதினோரு மணிக்கு மேய்
அ அ அப்போ உங்ளுக்கு சண்டே இன்னைக்கு அப்டியே போயிடு
சண்டேதடவையு மேச் இதுதா
ஆ
டிஎம்பி வெலாட போறா அதுலா
சரி சரி சாப்பாடுலா
சாப்பாடுல்லா இங்கேதா சாப்பாடுல்லா இங்கேதா
ஆ ஆ அங்கேயே குடுத்துருவாங்களா சரி சரி
சாப்பாடு எல்லாமே அங்கேதா
ஆ வீட்ல சாப்ட மாட்டேங்க இன்னைக்கி
வீட் வீட்ல அத மாட்டாங்க இங்க போயிட்டு அங்க கொண்டு குடுப்பாங்க அப்ப அது எண்ணெய் எண்ணெயச்சண்ணு குடுப்பாங்க அத சாப்ட அதுல சாப்ட மாட்டோ எப்பவுமே அதோட ஈவினிங்க ஒரு போர் ஓ கிளாக்கா சாப்பாடு
அவ்ள நேரா ஆகு
ஆமா ஆமா எனக்கேம் பெல்லா கேம்ல விளாயாடும்போது சாப்புடகூடாது
அ அ அ
அப்பாள விளையாட முடியாது
பாட்னர் பாட்னர் ஹலோ ஆ கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழா சாப்டாலு விளையாட முடியாது
ஆமா
நல்லா விளையாடுவீங்ளா நீங்க
ஆ
கிரிக்கெட்ல என்னென்னலா இருக்குன்னு கொஞ்ச சொல்ல முடியுமா
கிரிக்கெட்ல என்ன இருக்குதுனா பேட்டிங் பௌலிங் ஃப்ல்டிங் கீப்பர் அம் பியர் ஆடியன்ஸ்ஸு எல்லாரு இருப்பாங்க நம்ளுக்கு எந்த பொச்ஷன் இருக்குதோ அந்த பொச்ஷன் விளாடுவே ஆ பேட்டிங் நல்லா
ஒரு குரூப்ல எத்தன பேர் இருக்கணு தோழா
பதினோரு பேரு இருக்குனு
பதினோரு பேர்
ம்
அப்டி பதினோரு பேர் இல்ல ஒன்பது பேர் பத்து பேர் இருக்காங்க அப்டின்னா விளையாட முடியாதா
அது வந்து லோக்கல் மேச்சி இப்போ நம்ம ஊர்ல இருக்காங்கல்ல சும்மா ரப்பர் பால் விளடுவாங்க தெர்மா ரப்பர் ப துல வந்து பத்து பேர் இருந்தகூட அஞ்ச அஞ்சு பேர் வச்சு விளட்டுல இத வந்து டிஸ்டிங் மேட்ச் கண்டிப்பா ஒரு டீம் இந்ததா உள்ளயே அல்லோடு அந்த மேட் ச்சிகுள்ளே பதினொரு பேர் இருந்தாதா உங்ளுக்கு அல்லோடு டீம்குள்ளியே
ம் உங்க டீம்ல எல்லாரு நல்லா விளயாடுவீங்களா
ஆ விளாடு நல்ல டீம்தா எங்க டீமு யூத் பிளட்சின்னு டீம் பேரு
ஓகே ஒரு நூத்தி இருவது ரன்னுக்கு எத்தன ரன் அடிப்பீங்க
நாங்க அதா இருவது ஓவரு கண்டிப்ப ஒன் ஃபிப்டி மேல தா அடிப்போ
ஆ ஆ
ம் எங்க கேட்டன் நல்லா ஆமா அதிகமா நாங்க மோஸ்டா வின்னுதா எங்க கேப்ட நல்லா விளாட்டுவாரு
செரி தோழா சண்டே ஒரு நாள் இப்ப கிரிக்கெட்டுல போய்டும்ன்னு சொல்றீங்க
ம் ம் ம் நா மத்த நாள்ள ஒர்க்கு போவே
அப்டிங்களா வேல பாக்குறீங்களா எட்டவர் வேலையா பத்தவர் வேலையா
எட்டு அவர்வேல
செரி செரி தோழா வேலைக் போய்ட்டு வந்து வீட்டுல ஏதாவ் வேல பாப் பிங்ளா இல்ல சும்மா செல்லு பாத்துட்டு
அதே கரெக்டா இருக்கு வேலையே போய்ட்டு வரனா மார்னிங் ஒரு நைன் ஓ க்ளாக் போறோன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்கு ஃபோர் ஓ கிளாக் வருவே
சரிங்க
போய்ட்டு வந்து அப்டியே வந்து கொஞ்ச டயர்டா இருக்கு அப்டியே மொபைல் பாத்துட்டு அப்டியே தூங்கிடுவே
அவ்ளோதா அன்னைய பொழுது போய்டு வேற எந்த எப்டி சொல்றது இந்த ஜிம்முக்கு போறது எக்ஸ்ட்ரா ஏதாவ்து கத்துக்கணு அதெல்லா பண்ண மாட்டீங்க
அ அ ஜிம்மு போற மாரியெல்லா இல்ல தோழி
ஆ ஆ
ம்
ஏன்னா இப்ப பத்துவர் வேல பாக்குறவங்களுக்குல்லா டைம் இல்லன் சொல்றாங்க செரி எட்டவர் வேலை பாக்குறவங்களது ஏதாது கத்துக்கிறாங்களா என்னா பத்தவர் வேலை பாக்குறவங்களுக்கு எப்டி சொல்றது ஏதாது கத் துக்கணு வேறு ஏதாவ்து இன்னோ இதுல எதுலையாது ஆட் ஆகுணு அப்டின்னு நெனைக்கிறாங்க அதுக்காக தா கேட்டே எட்டவர் வேல பாக்குறவங்க என்ன பண்றாங்க அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டே
பசங்க ஒரு வேல பாத்தாலு நம்ம நம்ம விளாடணும்னு நெனைச்சுனா போய்ட்டு வர்ல
ம்
அதேதா இங்க விளாடகூடாது நெனச்சா விள்ளாட முடியாது அவ்ளோதா
இல்ல இப்ப எட்டவர் வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையா கூட இருக்கலா பத் மத்த ஒரு வேலை பாக்கறவங்களுக்கு கொஞ்ச ஈஸியான வேலையா கூட இருக்கலா இப்ப பத்த ஒரு வேலை பாக்குறவங்க வீட்ல வந்து வேற எதாவது கூட இப்ப நைட் நைட்லயோ எதோ ஒரு வேலை பாப்பாங்க ஆனா எட்ட வேல பாக்குறவங்களால டயட்னஸ்ல வந்து அவுங்கவுங்க வேல உண்டு அவுங்க உண்டுனு இருக்றதுக்கே செரியா இருக் கு அப்டின்ற மாரி இருப்பாங்க
ஆமா ஆமா ஆமா
ம் உங்க நீங்க இருக்கறது ரொம்ப கிராமமா இல்ல சிட்டி மெயின் அந்த மாரி தானா சார்
கிராமம் கிராமம்
உங்க கிராமத்துல கடல் வாழும் உயிரினங்கல்லா கெடைக்குமா
ஆ நாங்க பீச் ஓர இல்ல நாங்க உள்ள கொஞ்சொ
ம் சரி தோழா ஆனா வித்துட்டு வருவாங்க
அ எடுத்துனுருவாங் கடைலந்து எடுத்துன் வந்ருவாங்க
ஆ வெலையா இருக்குமா இல்ல மலிவா இருக்குமா தோழா
மலிவா இருக்கு
ம் வாங்கி சாப்படுற அளவுக்கு நம்ப பட்ஜெட்டுக்கேத்தா மாரி இருக்கு
ஒன் ஃபிஃப்டி ஒன் கிலோ
அ அ பரவால பரவால ம்
ம் நல்லா இருக்கும் எ ஃப்ரெண்டு் நா காலேஜ் படிக்கும்போது எ எ ஃப்ரெண்டுல்லா பயர் காடுதா அங்கயே போய் வாங்கினு வந்துருவோ எ ஃப்ரெண்டு அவுங்க அப்பாலா மீன் பிடிப்பாங்க
ஆ அ
அங்கயே போய் வாங்கினு வந்துருவோ
அதா ரொம்ப தூரல்லா இல்ல கொஞ்ச பக்கந்தா கடலுக்கு உங்களுக்கு
ஆமாமா
வீட்ல குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க
ம் இன்னக்கி சண்டே வாச்சே பரபரப்பா இருக்காங்களா இல்ல ரிலாக்ஸா இருக்காங்களா
அப்டிலா இல்லே எங்க வீட்ல சண்டே இதிலா இல்லே எல்லாரு எழுந்து கழனிக்கு போவாங்க கழனிக்கு போவாங்க தூங்குறவங்க தூங்குவாங்க அப்டிதா
வலை வயல்ல வேல பாக்கறாங்களோ
ஆமாமா
ம் என்ன வேல பாக்கறாங்க வயல்ல
பூ பொறிப்பாங்க மார்னிங்
பூ பறிப்பாங்க ஆ மல்லியா முல்லையா
மல்லி மல்லி
அ அ எவ்ளோ கிலோ பறிப்பாங்க எத்தன மூட்ட பறிப்பாங்க தோழா
முட்டல்ல சேர் தா ஒரு முப்பது சேர் பறிப்பாங்க
அ ஒரு சேருன்றது எவ்ளோ இருக்கு தோழா
முன்னூறு கிராம்
முன்னூறு கிராம் மா
ம்
கால் கிலோவுக்கு கொஞ்சோ மேல
ஆமாமா
ஆ செரி செரி அவ்ளோ பெரிய தோட்டோ இருக்கா அவ்ளோ பூ வர அளவுக்கு
அப்படிலா இல்ல சின்னத்தோட்டன்னாலு பூ சீசன்னா
சீசன் அ சீசன் டைம்ல எத்தன பேர் வேல பாக்குறாங்க தோழா அந்த மல்லி காடன்ல
எங்கத்துல ஒரு நாங்க ஒரு நாலு பேரு வெளியேந்து ஒரு ஆறு அ நாலு பே
காலைல அந்த பூப் பறிக்கறதுன்றது ரொம்ப நல்லாருக்கு
நல்லாருக்குந்தா டெய்லிக்கி எந்துக்கு பறிக்கணு இப்போ என் நா சண்டேன்னா கூப்ட மாட்டாங்க
ஆ மத்த டைம்ல நீங்கதா பறிப்பீங்ளா
ம் மிஷ்டேக் ஆயிருன் சொல்லிட்டு எதுலயு ஏற மாட்டாங்க ஃபஸ்ட் எவ்ளோ தெரிமா வச்சாங்க அப்ப பத்து இருவது ரூவானு
அதா வெயில் வர்றதுக்கு முன்னாடி பறிச்சிடணுன் சொல்லிட்டு பரபரப்பா பறிப்பீங்க
ம் ஆமா
ஆ வெயில் வந்துட்டா அதுக்கப்புறோ வேல செய்ய கொஞ்சொ கஷ்டமாருக்கு
ம் ம்
காலேல பறிச்சு அப்பவே விற்பனைக்கு அனுப்பிடுவீங்கிளா
புரில
காலேல பறிச்சு அப்பவே விற்பனைக்கு அனுப்பிடுவீங்கிளா ஆ அ சரி சரி தோழா உங்க ஊர்ல ஒரு மார்க் கெட் சந்த அந்த மாரி இருக்கு அங்க போட்ருவீங்க ஆ அ
தி அ வித்துருவோ
செரி செரி தோழா நல்ல நல்ல வெலைக்கு விற்பனை ஆகுதா
ஆ நல்ல வெல ஒரு சுவரிக்கு வந்து ட்டு போவே
ஆ
அதுல நுப்பது சுவரி மூனா நல்லா தா இருக்கு ஆனா அதுக்கு என்ன கெடிக்கணு லாபமு வரு நஷ்டமு வரு
இல்ல தோழா இப்ப நம்ம ஒரு ஆயர்ரூபா லாபம் பாக்கறோன்னா அதுல மருந்தடிக்கணு கூலி குடுக்கணு அதே மாரி இப்ப திரும்ப நம்ம அந்த பூ பதியம் போட்ணுனா நம்ம திரும்ப நம்ம அதுக்கு எடுத்து வைக்கணு இப்போ மல்லி சீஸன் இருக்கிறதுனால நம்ம போட்டுட்டோ இப்ப மல்லி சீசன் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க
மல்லி சீஸன் இல்லாத போதா சரியான ரேட்டே போகும் மல்லி
அப்புடியா
மல்லி யாருக்கும் வரவே வராது யாராச்சு கின்ல ஒரு சேர் வரு ஒரு சுவரி எட்நூறு ரூபா போவு எட்நூறு ஆயிரூபா போவு
ஆனா எப்பயும் பூ அதே மல்லிதா போட்டுட்டு ருப்பீங்க
ம் ஆமா மல்லிய வச்சுட்டு நெட்டால அவ்ளதா
ஆ இல்ல ந நா என்னா கேக்குறேன்னா இப்ப ஒன்னு அறுவட பண்றாங்கன்னா அத காலி பண்ணிட்டு மறுபடியு வேற அறுவட பண்ணுவாங்கல்ல அப்டி கேக்குறே அப்புடி இல்ல மல்லி போட்டாச்சுன்னா அது அவ்ளதா
ம் ம் அப்பறோ நெல்லு கனகா போடுவோ நெல்லு போடுவோ கல்லக்கா போடுவோ
கல்லக்கா கல்லக்கான்றது மரம் தான தோழா
வேர்க்கடல
வேர்க்கடலையா சரி சரி கல்லக்கா நெனச்ச ட்ட நானு இந்த விநாயக சதுர்த்திக்கு கல்லக்கா வைப்பாங்கள அது நெனச்சுட்ட தோழா கடல நீங்க சொல்றது வேர்க்கடல
ம் வேர்க்கடல
சேரி ஆ ஆ எனக் தெரியாது தோழா நா இப்பதா கேள்வி பட்ற நாங்க வந்து சிட்டி சென்னை இங்க வந்து அதெல்லா கேள்வி பட்டதில்ல வேர்க்கடல சொல்லுவாங்க அவ்ளோ தா
ம் சென்னைதா
ம்
ஆவடி தெரிமா
எங்க தோழா
ஆவடி
ஆமா ஓகே ஓகே தோழா
கேள்விபட்ருக்கிங்களா ஆவடில இருந்து
ஆ ஆ சேரி சேரி தோழா அப்புறோ உங்க ஒர்க்கெல்லா எப்டி போது தோழா
ஒர்க்கெல்லாம் போது நா வந்து எக்ஸ்வேர்ட்ட்ல போன உள்ள
ம்
அங்கயே சேக்கமாட்டாங்க
ஓகே சரி தோழா இப்ப உங்க ஒர்க்குல வந்து அடுத்தடுத்து த்து கத்துக்கற மாரி ஏதாவது இருக்குமா இல்ல ஒரே ஒர்க்குதா ரொட்டீனா போகுமா தோழா
ஒரே ஒர்க் செஞ்சாதா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும்
ஆ ஆ
புரியுதா நீங்க மாறி மாறி செஞ்சுன்னந்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியாது
ம் சரி சரி தோழா
நா ஒரே ஒர்க் தான் பண்ணிருப்ப நம்மளுக்கு வேண்டிய
ஆ
ஆபீஸ் உள்ள
ம்
அவுங்க தா மேம் என்ன ரெஃப்ரல் பண்ணாங்க அவுங்க காலேஜ் ஆகிட்டு போயிட்டாங்க நா காலேஜ்ந்து அப்புறம் நா காலேஜ் முடிச்ச அப்புறம் ரெஃப்ரல் பண்ணாங்க
ம்
சூப்பர்வைசரு மேனேஜரு அப்புறோ எதுக்கு சும்மா கீழ போட்டு வச்சிருக்காங்க அது நல்ல வேலதான் ஈசியாதா இருக்கு
சரி சரி தோழா ஓகே தோழா உங்களோட பேசினது மிக்க மகிழ்ச்சி திரும்பவும் இன்னொரு கால்ல பேசலாம் தோழா நன்றி
நன்றி